ம்
ஆ வணக்கம் தோழரே எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ ப நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கோ தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாதா இருக்கே நா பேசுறது கேக்குதா தெளிவா
ஆ கேக்குது தோழி
ஆ நா வீட்லதா இருக்கே நா ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க என்ன பண்றீங்க
நான் வேல பாத்துட்டு்ருக்கே தோழி பெங்களூர்ல
ஓகே ஓகே எப்டி போகுது வேலலாம்
ஆ நல்லா போகுதுங்க தோழி உங்களுக்கு பிரேண்டு தோழி
இல்ல உங்களுக்கு அது சிரம இல்லாம ஈஸியா இருக்கு அக்கா எப்டி இருக்கு உங்க வேல எல்லா நீங்க வேல செய்யறது எப்டி இருக்கு
ஓகேதா தோழி சாரிக நீங்க என்ன டாபிக் பத்தி பேசின
இன்னைக்கி எனக்கு என்ன பண்ண போறோன்றத பத்திதா பேசணு என்ன சாப்பாடு பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஆமா நீங்க நீங்க எதா சொல்றதுன்னா சொல்லுங்க நீங்க என்ன பாக்குறப்
ஆ சரி ஆ என்ன டாபிக்னா தண்ணீரோட அத்தியாவசத்தை பத்தி பேசலாமா தள்ளி
ஆ பேசுங்க தோழர் பேசுங்க ரொம்ப நல்லதுதா அது தண்ணிதா ரொம்ப முக்கி கியமானது
ஆமாங் தோழி ரொம்ப முக்கியமான விஷ்யோ தண்ணி
ஆமா சொல்லுங்க
ம் தண்ணீ வந்து இயற்கை நமக்கு அளித்த பெரிய வரமாகும் தோழி சரிங்களா உலகில் உள்ள அனைத்து உயினங்களும் வாழ்வதற்கு தண்ணீர் ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கும் தோழி
ஓகே ஆ
தண்ணீர் இல்லாம உயிர்கள் வாழ முடியுமானு கேட்டீங்கன்னா வாழ முடியாது தோழி மனித உடல்ல கூட பெருமான அளவு தண்ணீரால தா என்ன பண்ணுது நெரப்பப்பட்டுள்ளது தோழி
ம் அ அத விட முக்கியமான விஷ்யனா தண்ணீர் இல்னா நம்ப யாருமே இல்ல அது உயிரு இருக் க்கறதோ உயிர் இல்லாததோ எதுவா இருந்தாலு சரி கடவுள் படைச்சதுல முக்கியமா நம்ம வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷ்யமே தண்ணி தா சாப்பாடு இல்லன்னா கூட இருந்துட்லா நம்ப எப்டியாது ஆனா தண்ணி இல்லாம இருக்கவே முடியாது ஒரு செடி ஆகட்டு இல்ல ஒரு உயிரினங்கள் சொல்ற ஆடு மாடு அது ஆகட்டு இல்ல நம்ப எதுமே தண்ணி இல்லனா நம்ளால நம்ம ய ஒ கடக்கறது ரொம்ப கஷ்டோ ஒரு நாள கடக்கறது கஷ்டோ தண்ணி இல்லனா நம்ப ஒடம்பு வீணாயி டு நம்பளு இருக்கவு மாட்டோ சாப்பாடு கூட இல்லாம இது பண்ணில்லா நீர் சத்தோட கூட இருந்துல்லா ஆனா தண்ணி இல்லாம இருக்கவே முடியாது ரொம்ப நம்ப வாழ்றதுக்கு அத்தியவசியமான ஒன்னு தண்ணி ப்போ தண்ணிய கண்டிப்பா வேஸ்ட் பண்ணவே கூடாது எப்பமே முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா யூஸ் பண்ணணு மழ தண் சேமிக்க ட்ரை பண்ணனு நம்ளால முடியுற அளவுக்கு தண்ணிய நல்லபடியா யூஸ் பண்ணணு வீணாக்காம சேமிக்றது நம்ப வருங்காலத்துக்கு நல்லதுன் நா நெனைக்குற நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆமாம் தோழி கண்டிப்பாக
ம்
இப்ப மனித உடல்ல கூட அனைத்து செயல்பாடுகளு சீராக நடைபெறுனா தண்ணீ தேவைப்படு தோழி தினமும் போதுமான அளவு நம்ம என்ன பண்ணோ தண்ணீர குடிக்கணு தோழி நீங்க ஒரு நாளைக்கு எவ்ளோ லிட்ரு தண்ணி குடிக்கிறீங்க
ரெண்டு நாள் வேல இருந்துச்சுன்னா நா தண்ணியே குடிக்க மாட்டே நானு பசங்க எனக்கு ரெண்டு பேரு இருக்காங்க கொஞ்சோ தண்ணி கம்மியா தா நா குடிப்பே நா சொல்றனா ஆனா ஒரு ஒரு ஒரு லிட்டர் ஒரு நாளுக்கு குடிக்கிறதே கொஞ்சோ கஷ்டமா இருக்கு ஒரு ஒரு டைம் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி சோர்வா ர் வா இருக்கு அப்பதா யோசிப்பே நம்ப தண்ணி குடிக்கல சரியாவே அப்பதா தண்ணி குடிப்பே நானு ஒரு நாளுக்கு ஒரு லிட்டர் அது அதுவே அதிகோன்ற மாரிதா எனக்கு அந்த வேல இருக்கிறதுனால நா கொஞ்சோ தண்ணி எனக் கவனோ இருக்காது நா அந்த வேலைலா முடிச் ச்சுட்டு இருந்தா சாப்ட்டு குடிக்குறோ பாருங்க கொஞ்ச தண்ணி அருந்துறோ இல்லையா அதுதா நானு யூஷுவலா குடிக்கர்து மத்தபடி அத தாண்டி அதிகபட்சமா இவ்ளோ தா குடிக்கணு சொல்லிட்டு நா வச்சக்கவே மாட்டே நானு ஒரு ஒரு லிட் ட்ரு பாட்டில் ஒன்னு தண்ணி வச்சிருப்பே ஆனா அதே ஃபுல்லா குடிக்க முடியாது ஒரு நாளைக்கு என்னால ஆனா எங் வீட்டுக்காரு தண்ணி குடிக்கிணு குடிக்கிணு சொல் சொல்லுவாரு அவுரு ஆனா நல்லா குடிப்பாரு தண்ணி ம ஒரு நாளுக்கு ஒரு சொம்பு எடுத்தாருன்னா ஃபுல்லா அர லிட்ரு தண்ணிய குடிச்சிருவாரு அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஏழு சொம்பு குடிப்பாரு அவுரு ஆனா என்னால முடியாது நானுஆத் கொஞ்சு குடிப்ப அப்போ வேலைய்ல போய்டு ஆத் ப்டியே நேர கடந்து போய்டு தண்ணி குடிக்கெற்தே கம்மி தா அதனால்தா எனக்கு நறைய கொஞ்சு ப்ரச்சனைகள் வந்துச்சு நடுவ்ல அப்றோ தண்ணி தா குடிக்கணு சொல்லி சொல்லி இப்ப கொஞ்சோ குடிக்கிறே ஆனாலு அந்தளவ்க்கு புடிக்க முடில ஒரு லெட்டரோட கொஞ்ச கம்மியா தா நா குடிக்கற நீங்க எப்டி குடுப்பீங்க நீங்க ஏதாவ்து அளவு வச்சு குடிப்பீங்களா
ஆமான் தோழி ஒரு நாளக்கி சராசரியாஹ ஒரு மணி வந்து நால் லிட்டர் அளவுக்கு குடிக்குண் தண்ணி நாலு இல்ல அதுக்கு மேல குடிக்கலா அது கம்மியா ஆனா குடிக்க கூடாத் தோழி நா ரெண்டுலந்து மூண் லிட்டர் குடி கிலா தோலி
அய் பரவால்ல நல்ல விஷ்யோ என்னாலதா செய்ய முடியல நானு ட்ரைம் மாத்திக்கிணு முயற்சி பண்ற நானு இனமேல் குடிக்க கொரோ என்னோட பசங்ளுக்கு சொல்லுவ எ பசங்ளு அதே மார்தா என்ன மார்தா தண்ணித் குடிக்க மாட்டாங்க எப்போ ஏதாது இந்த ச ய சாப்பாடெல்லா எதையாது சாப்ட்டா காரம் மா இந்தாத தண்ணி கொஞ்ச அதிகமா குடிப்பாங்க அவ்ங்ளு அதே மாதிதா ஆனா நா சொல்லுவ தண்ணி குடிங்க நெறைய தண்ணிக் குடிச்சாதா நல்லதுன்னு ஆ நானே அத செய்ய மாட்ட அதா ஒரு விஷ்னுமே அப்போ கால்ல என்னா சாப்ட்டீங்க
காலையில நா புலிசாதம் கோனே
கல்யாண ஆய்டுச்சா இல்லன்னா யம்
அம்மா அப்பா கூடஹா தோழி இருக்கே
ஓகே ஓகே சந்தோஷோ
தலி தண்ணீர் வந்து உடலின் வெப்பநிலையே சீராக வைக்க எனா பன்னுது உதவு தோழி ப்ப வெயில் சீசனா இருக்குங்ளா இந்த வெயில் காலத்துல நம்ம என்ன பண்ணோ அதிக அளவு தண்ணீ குடிக்கணு அப்பதா நம்ளோடவ் அந்த வெப்பநிலை வந்து சீரா என்ன பண்ணு இருக்கும் தோழி
ஓகே தண்ணியாதா குடிப்பணுனு இல்ல தோழர் நீங்க வந்துப் பழகல் பழங்கள்யு தண்ணி சத்து அதிகமா ருக்கு நீங்க பழமாவு எடுத்துக்லா நீங்க அந்த நார் சத் தூள்ள உணவுகள்ளி தண்ணி இது நறையா இருக்கு நீங்க பாத்து மாரி சாப்பாடையு சேத்து எடுத்துக்லா அதுலுயு இர் க்கு தண்ணி சத்து நீங்க தண்ணி மட்டுமே தா குடிக்கணுன் கடையா தண்ணி குடிச்சா நல்லதுதா ஆனா அத விட பழங்களுல்ல அத சார்ந்த தண்ணீர் உள்ள பொருட்களோ சாப்ட்டா இப்போ வந்து ஆம் இது சொ புடலங்கா சொல்லுவாங்கல்ல அது சொரக்கா அதுலல்லா நீர் சத்து அதிகமாருக்கு அந்த மாரி பொருள் நீங்க சாப்பாலஸ் ஒத்துக்கிட்டாலு அதுவு நீ அதிகமா தண்ணி சாப்பட்றதுக்கு சமமானதா ஏன்னா அது ஒடம்புக்கு ஆ இது சஸ் ஸ்ட்ரென்த்து தரு இந்த தண்ணி சத்து அதிகமா வந்துரு நீங்க தண்ணியாவே குடிக்கெற்து இந்த மாரி பொருளையு உள்ள எடுத்துக்குற்து ரொம்ப நல்லது நீங்க உ அப்பாம்மாட்ட சொல்லி நீங்க தண்ணி குடிக்காம இதியு ட்ரை பண்ணுங்க சாப்பாட்லி இந்த மாரி சேத் நீங்க புளிசாதல்லா இப்ப வெயிலுக்கு அவ்ளவா நல்லது கெடையாது நீங்க இன்னு நல்லா சாப் குடுங்க நல்ல நல்லா சத்தான பொருள்க்களா செஞ்சு தர சொல்லி காலையில நீங்க இந்த பழங்கள் சாறு குடிக்லா மதிய சாப்பாட்ல இந்த மாரி தண்ணி சத்து உள்ள சாப்பாட் செஞ்சி தர சொல்லி சாப்டுங்க தண்ணி நறையா குடிக்கிறதோட இதையு சாப்டுங்க தண்ணியி குடிங்க இது மாதிரியு சாப்டுங்க அது ரொம்பவ் உங்ளுக்கு நல்லது
சரிங்க தொழி
சொல்லுங்க உங்க டாபிக்க பத்தி பேர் சொல்லுங்க
உம் அப்பறான் தாவாரங்களின் வளர்ச்சிக்கி தண்ணீர் வந்து ஒரு இன்றியமையாதாருக்கு தோழி
ஆமா
இப்ப வந்து செரி மரம் கொடி ஏதா இந்தாலு என்னா பண்ணு தண்ணீர சாந்தே நம்ம இது உள்ளது தண்ணிர் இல்லாத என் ஆவு
என்ன ஆவு அது வேற கொஞ்சோ பினாடி சவுண்டு வேற சுலா ருக்கு என்ன பண்றீங்களா பட்டே
ஆ இல்லங்
செரி சொல்லுங்க
சொல்லுங்க படி கேக்குதுங்ளா
ஆ எனக் நல்லா கேக்குது உங்க பின்னாடி கொஞ்சோ இதா இருக்கு அத தவிர்த்துதங்க உங்க ஏனா அத்தா நல்லது அதனாலதா சொல்ற தப்பா நெனச் த்தாதிங்க ஆ சரி தண்ணி நல்லது தா உயிரினங்களுக்கு நல்லது இந்த செடி குடிகளுக்கு தா முக்கியமா தண்ணி தா அவுங்ளுக்கு சாப்பாடே அதனால தண்ணி குடுத்துதா ஆவுனு நம்ப கொஞ்ச நாள் நாங்க ஊருக் போயிட்டு வந்து செடிக்லா தண்ணி ஊத்தனாலே முக்காவாசி செடி செத்து போச்சி நாங்க இந்த லீவ்ல நாங்க பசங்க கிட்டே எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டோ செடி எல்லா தண்ணி ஊத்தாம விட்டாச்சி ரொம்ப வெ இல்லயா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க பராமரிச்சி வச்சு இந்த செடி எல்லாமே இப்போ எல்லா கொஞ்ஜோ சாவர இதுக்கு வந்துடுச்சி திருப்பியு அத வந்து தண்ணி ஊத்தி புத்துணரிச்சி ஏற்படுத்தி அத சரி பண்ண முடியுமானே எனக்கு தெரியல அதே ஒரு உயிர சாவடிக்கிற மாதிரி தன ஏனா கஷ்டப்பட்டு அத உருவாக்கி அவ்ளோ பெருசா வளந்து க்து தண்ணி இல்லாம இப்ப அதுங்லா ரொம்ப ஒரு மாதிரியாருக்கு
ஆ தலி சா சாதாரணமாக ஒரு விதை எடுத்திட்டா கூட அந்த விதை என்னா பண்ணு அந்த தண்ணீல போட்டாலா என்ன பண்ணு அந்த விதை என்ன பண்ணு மேல வரு அத வந்து
ஆமா ஆமா
ஆம் தலிக் இது போன்ற நெல் கோதுமை கரும்பு போன்ற பயிர்கள் எல்லா தண்ணீரே இன்னா பன்னுது முழுக்க முழுக்க சாந்திருக்கு தோழி தண்ணீர் இல்லாத அந்த பயிர்லா விளைவிக்க முடியுமான் கேட்டா விளைவிக்க முடியாது அப்புற விவசா விவசாயிகளின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது தண்ணீர் ஏனா விவசாயமும் தண்ணீரை சார்ந்தே தா உள்ளது இப்ப தண்ணீர் இல்லாத பெரும்பாலான இடத்துல விவசாயம் பண்றாங்களான் கேட்டா விவசாயம் பண்றது கடையாதுங்க தோழி
ம்
ஆமா தோழி இந்த ஆத்தோர பகுதி இந்த டெல்டா மாவட்டங்க சொல்லுவாங்க அங்க வந்து அதிகமான விவசாயங்க என்ன பண்ணுது நடந்துகிட்ருக்கு எதனால்னா இந்த தண்ணீரால தா தோழி
ஆமா ஆமா தண்ணீர் நறைய எடத்துல இல்லாதனால தா விவசாயமே பண்ணாம மட் குனுகொஞ்ச பேர் எடத்த தாண்டி வேற எடத்துக் க்கு வேற மாநிலத்துக்கு போய் வேற ஏதேதோ வேல பாக்க வேண்டிய சூழ்நிலைலா வந்துச்சி அப்புற மக்கள் மறுபடியும் தண்ணியோட தேவைய புரிஞ்சிகிட்டு அத சேமிக்க தொடங்கினாங்க அதுக்கான வழிமுறைகளை செஞ்சாங்க நம்ளுக்கு ஆலோசனை யாரா சொல்லிதா அந்த தண்ணிய சேமிக்கணு தெ தெரிறாங்க தெ தெரிஞ்சிக்றாங்க மக்கள் நம்ளே அத புரிஞ்சிகணு நம்மளுக்கு முக்கியமான விஷ்யோ தண்ணீர் அத நம்ம வீணாக்க கூடாது அத எப்டிலா சேமி லா என்னன்ன வழிலா இருக்குன் நமக் இப்ப யோசிச்சி நம்ம ஒவ்வொருதங்ளு அத செஞ்சினா நம்ளுக்கானத நம்மளே செஞ்க்ளா அது தெரிய மாட்டது மத விட்டுட்டு வேற எதேதோ வேலைக்கி ஓடி எதேதையோ தேடிட்ருக்கோ நம்ப விவசாயத்த நல்லா பாத் துகிட்டுகாலே நம்ளுக்கு நம்மளால தேவைய நம்பளே பாத்துக்லா அத முழுக்க முழுக்க செய்யறதே நல்லது நா நெனைக்கிறே ஏனா எங்க வீட்டுக்காரூ விவசாயந்தா பாக்குறாரு வேலைக்கு போறாரு ஆனா விவசாயத்யூ பாத்துக்குறாரு சோ அதனால எனக்கு தண்ணி எவ்ளோ முக்கியோ அது ஏனா கொ கொள்ளுக்லா தண்ணி பாத்லனா கெடைக்கலனா பயிர்லா எவ்ளோ வேஸ்ட் ஆவுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியு அதுனால் தண்ணிய எப்பயுமே நா வீணாக்க மாட்டே என்னால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேமிக்க தா நானு முயற்சி பண்ணுவே மழ தண்ணிக்கூட நா சேமிப்பே எங்ளோட அந்த வெளிய மத்தையில இருந்து வர தண்ணி பைப்ல இருந்து வெளியில வரு அந்த எடத்துல நாங்க ஒரு பெரிய்ய ஒரு பெரிய டபரா மாதிரி வச்சி அந்த தண்ணியு புடிச்சி வ சி அதையு நாங்க யூஸ் பண்ணுவோ அது மாரி தண்ணிய நா எப்பயுமே வீணாக்க மாட்டே ந நல்லதுதா நல்லா இதுக்கு யூஸ் பண்ணூ நா தண்ணி அப்டின் நெனச்சிட் தா நாங்க செய்வோ நீங்க எப்டி உங்க வீட்ல மழை நீர் சேமிக்ற பழக்கோ இருக்கா
ஆ இருக்கு தோழி
ஆ நீங்க உங்ளுக்கூ அ னக்கு பயிர்லா வப்பிங்ளா விவசாயம் எதா பாக்குறீங்ளா இல்ல இது மட்
ஆ வெ விவ் விவசாயோ மட்டு விவசாயந்தாங்க அப்பாம்மா ஃபுல்லா விவசாயந்தாங்க
ஆ ரொம்ப நல்லது அப்பொ ஒங்ளுக் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கூ எவ்ளோ தண்ணி முக்கியோன்றது
ஆ தண்ணி இது மட்டுல்லாத விலங்குகளும் ஆ சரி விலங்குகளு என்னப் பண்ணுது தண்ணீர நம்பிதா இருக்கு தோழி இப்ப அனைத்து விலங்குகளு என்ன பண்ணது தண்ணி இருந்தாதா உயிர்வாழ முடி டியு தோழி
ஆமா கண்டிப்பாங்க உம்
கண்டிப்பா தோழி
நீங்க இத யு இததா பேசணூன் கெடையாது நீங்க பேசுங்க நீங்க உங்களுக்கு தோன்றத பேசலா தண்ணீருன்றதுனால தண்ணீரே பத்தி பேசணூன் கெடையாது நீங்க வேற என்னத்தோ அத பத்தி பேசிக்கோங்க
அ சரி தோழி ரொம்ப நன்றி தோழி உங்களுடன் பேசியோ நன்றி தோ